ஹலோ
ஆ சொல்லுடா
ஆ சொல்னே நான் பாக்கவே இல்லனே மறந்துட்டேனே எப்பவும் நம்ம நார்மலா பேசுவோமில்ல அந்த மாரி பேசிட்டன்
வெடல பாத்திது பாத்தா பத் என்னடா இது தாண்டி கடல் தாண்டி போயிட்டு இருக்கோமோ
ஆ செரி செரி சின்னவ என்ன பண்றா
இன்னா பண்றதுனு ஒக்காந்திருக்கா
நாங்க நேத்து நேத் து அண்ணியோட ஃபிரெண்டு ரெண்டாவது அண்ணி அவுங்க பேசனாங்க ஒனக்கு அவுங்க ஃபிரெண்டானே தம்பி டியூஷன் படிச்சான்ன
அது ஃபிரண்டு இல்ல ஆ மச்சானோட ஒய்ஃப் மச்சானோட ஒயிஃப் தா இது ம்
அவங்களுக்கு அவங்களுக்கு வயசு என்னண்ணா இருக்கும் ஒ ஒன்னவுட கம்மியா கு என்னா
கவிதா வயசு தான் அதுக்கு
அவுங்க செட்டா
ம் கவிதா ஓட
ஆ அவுங்க அக்காவா இல்ல தங்கச்சியா?
சிஸ்டர் கெடையாதே இ பேர் என்ன சொன்னாங்க?
அவங்க பேரு சத்யான்னு நெனக்கிறே.
சத்யாவா? அது அதோட சிஸ்டரு. ஆ ஆ செ மச்சா ஒய்ஃபுனுன்னல்ல அதோட சிஸ்டரு அது சின்ன பிள்ளதா என்னவிட.
அப்டி சொல்லலையே.
ம் சின்ன பிள்ளதே என்னவிட சின்ன ஆமா டியூசன் எடுக்கிறதோட தங்கச்சிதான சொல்ற அது என்னவிட சின்ன பிள்ளதே. எனக்கு எங்க அந்த டியூஷன் எடுக்கறது வந்து என்னவிட ஒரு வயசு கூட.
ஆ
அந்த பொண்ணு வந்து என்னவிட ஒரு வயசு கம்மி தங்கச்சி அ ரெண்டுக்கு நடுப்படையில நா இருப்பே ம் அதாவது எம்பத்தொம்போது எம்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூத் தொன்னு அப்டி வரு.
சின்னு நெனைக்கிறே.
ஆமா ஆ எச்சா வரு
ஆ ரெண்டு கொழந்த இருக்குன்ச்சு ஆ ரெண்டு கொழந்த இருக் கு ரொம்ப பிசினஸ்ல லாஸ் ஆயி ட்டாங்களா
ஆ
அவுங்க வீட்டுக்கார் ஏதோ லாஸ் ஆயிட்டாங்களா.
ம்
ரொம்ப பிரச்சனை எல்லா சந்திச்சே அதனால வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கே இப்ப எதோ சிங் எதோ சிங்கப் பூரு ஒத வந்து இங்க குடுத்து வேல செய்ய கு குடுக்குறாங்களா அவுங்களுக்கு அவுங்களுக்கு ஒரு ஆபீஸ் தொறந்து குடுத்துருக்காங்களா ம் இருவதாயர்ரூவா சம்பளந் தராங்க களா அதே அந்த வேலைய வந்து சிங்கப்பூர்ல செஞ்சா ஒரு லட்ச ரூவாய்க்கி மேலயா ஆ அந்தெல்லா வந்து அங்க டேக்ஸு என்னன்னமோ புடிப் பாய்ங்களா அதனால இங்க அந்த இத இங்க குடுத்துருக்காங்களா
சேரி சேரி
அப்டின்னு சொல்லி நெறைய பேசுனாங்க அவங்க வீட்டுக்கா அப்ப அந்த அண்ணா ரொம்பெலா ஓடி போயிட்டாரா கடன் வந்தவுன்னே சொல்லாம கொல்லாம ஓடிட்டாங்களா.
ஆ யாரு வீட்டுக்காரரா?
ஆ பத்தாயர்ருவா கைல குடிச்சு வச் சுக்கோ உனக்கு யூஸ் ஆகு அப்டி இப்டின்னு சொல்லி அன்னைக்கி ஃபுல்லாவே ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருந்தாங்களா. அப்புற திடீர்னு பாத்தா காணாம போய்
ஆ ஆமா தெரியு அவங்க அவங்கள்ட்ட நெறைய பேரு பணோ குடுத்து நெறைய பேரு அவர தேடிக்கிட்டு இருந்ததா நா கேள்விப்பட்டே கடைல
ம் அப்புற அப்புற எதோ அவங்க மாமியார் சொத்த வித்து அதெல்லா கட்னாங்களா. ஆ கட்டி இப்ப ஆனா ரொம்ப கடன் ஆயிட்டாங்களா ம் ஐயோ பாவோ அதுதானே அந்த பிசினஸ் இல்ல அந்த பிசினஸ் பிசினஸ்ன்னு சொல்லிட்டு ஆ ஓரளவுக்கு லாபோ கெடைக்கிற மாரி கெடைக்கு அப்படியே பாத்தா நம்ம லாபோ கெடைக்குதே அப்டின்னு கொண்டே கொண்டே எல்லாத் தையு போட்டுறது அங்க வாங்கி இங்க வாங்கி அத இருக்க அளவுக்கே நடத்தணு
கூடாது எல்லா எப்பவுமே கடன வாங்கி ஒரு கடன இன்னொரு கட ச்சு மாட்டிக்க கூடாது
இல்ல இத வச்சு நிறைவாக்கிக்குவோ இதவிட கொஞ்சோ எதோ கெடைச்சா போது அப்டிங்கிற மைண்ட் செட் டு மனுசங்ளுக்கு வரவே மாட்டேங்கு துன்னா வர வர வர வர நம்ம அந்த கடன வாங்கி இதுல போடுவோ இந்த கடன வாங்கி இதுல போடுவோ அப்டின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க கடைசி ல மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இப்டி ஊர விட்டு ஓடி அப்பதா பொறந்து மூணு மாச த்து புள்ளையாம்ண்ணே அந்த அண்ணா ஓடுனப்ப அவ்ளோ கஷ்டப்பட்டாங்களா அவுங்க.
ஆ லவ் மேரேஜ்தா பண்ணுச்சு அந்த பொண்ணு.
ஆமா ஆமா அதையு சொன்னாங்க.
ம்
அதா இந்த மாரி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட நா அவங்களே பேசுறதே இல்லையா எதுவுமே அவங்க பாட்டு என்ன பண்றாங்கன்னு நா கேக்க விட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு கேக்காம விட்டே
இப்ப வந்துட்டாரு இங்கதா இருக்காரு
ஆ போய் புடிச்சு கூப்ட்டு வன்ட்டாங்களா ரெண்டு நாள்ளயோ மூணு நாள்ளயோ புடிச்சுட்டாங்களா திரு திரும் அது என்ன ஊரு? அது என்ன கோயிலு திருவண்ணாமலையில இருந்தாங்களா.
ஓ
அவங்க ஃபிரண்டு மூலியமா புடிச்சிட்டாங்களா.
தெரியு எனக்கு ஆனா ஓடி இது போயிட்டாருங்கற மார தெரியு ஆனா ம முழு டீட்டெய்ல் தெரியாது.
நாங்க நேத்து அததான பேசிட்டு இருந்தோ நாலு தடவ
ம்
ம் நல்லா பேசுனாங்க அவுங்க டியூசன் மிஸ்சோட அவங்க ஆனா டியூஷன் மிஸ்ஸு நல்லாதா பேசு னாங்க ஆனா அவுங்களுக்கு கொழந்த ஒண்ணு இருக்கு போல அந்த பைய பேசவே விட மாட்றா.
ஆமா அது ஆ அவுங்களுக்கு கொழந்த இருக்கு. ஆ அவங்கல்ல ஓஹோ
அப்புறம்தா சேரின்னு சொல்லிட்டு எனக்கிட்ட எனக்கிட்ட அவங்க இத குடுத்து பேச சொன்னாங்க.
ஆ ஹா இருந்த பொண்ணும் மேரே ஜ் லவ் மேரேஜுதே. டியூசன் மிஸ்ஸு
அந்தந்த அந்த அந்த நிறுவனத்தால எனக்கு நாலு நண்பர்கள் கிடைத்திருக்காளுகள் எப்டி புதிய நான்கு நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள் ஏ அதே மாரி தெரியலண்ணே. அது பேசவே இல்ல. அது நேத்து அவர் நேத்து அவர் கேட்ட கேள்வில பாவ புள்ள ஓடி யே போச்சு எனக்கு இந்த இதுவே வேணா நா டைலரிங்கே கத்து முடிச்சர்றே நா அப்டினுட்டு ஓடி போயிர்ச்சு. நா டைல ரிங்ல கான்சென்ட்ரேஷ ன் பண்ற நா அப்டின்ட்டு போயிடுச்சு புள்ள
அ சூறாவளி கெளம்பியிரு
ஆனா அதால கண்டிப்பா அது பண்ண முடியாதுண்ணே ஏன்னா புள்ளைங்க பண்ண விடாதுங்க.
ஆமா
உ என்னால நா ஒரு எடத்துல இருக்க முடியாது ஆனா அது அதுவால அது வந்து என்னன்னா அதுலோட போராடிக்கிட்டு அத செய்ய முடியாது உ ரொம்ப கஷ்டோ தியாவல்லா ஸ்கூலுக்கு போனா வேணா அந்த மாதி செய்யலா
ஸ்கூலுக்கு போனாவா
உ
ஆமா வீட்ல இருக்கும்போது பண்ண முடியாது கஷ்டோ ரொம்ப
ஆஹே
எப்ப போவிய கோட்டக்கி
என்னனே
கோட்டைக்கி எப்போ போவிய
என்ன அங்க அங்க எங்க வீட்ல கொஞ்ச வேல இருக்கு புது வீட்ல முடிச்ட்டு அப்புறந்தாபோவணு நாளைக்கு போவணு நாளைக்கு லீவு தானே நாளைக்கு சாய்ங்காலோ போவு
ஆ
வேனு இங்கிருந்தே வருது அப்டிப்டியே போய்கிவோ
வேணா
உ
போல்வேணா ஆ
உ
சேரி சேரி அம்மா தனியா இருந்து குவாகலா
உ ஏ தொல்ல பன்னாதியே தான சொல்றாங்க எங்கள தொல்லவன்நாதியனு
ஆ ஹ அங்க போயி இருந்துங்கடா அந்த மாரி விடுறாங்க
உ சொல்லுனே
உ உ
இன்னுவந்து ஆனா அவங்க ட்ரை பண்ணிட்டு ருக்காங்களா அ லண்டனுக்கோ இதுக்கோ ட்ரை பண்றாங்களா படிச்சிருக்காங்கப் போல பி ஏவா பி பி ஏவோ சொன்னாங்க
செர் செரி
ஆனால வெ ல டிரை பண்றாங்களாம்பா இருவது லட்ச ரூவாய்ட்ட கடன் இருக்கா கட்டணு வெளில போணு அப்டினு சொல்லிட்டிருந்தாங்கன்ணா
ஆ உ நல்ல ஒரு பொண்ணா இருந்த சொல்லுல உங்க ஆளுகல்ல உங்க ஆளுலல்ல நல்ல பொண்ணு இருந்தா சொல்
யாருமே இதே ஆச்சா ஆ பாத்து சொல்றேன்னே
ம் பாத்து சொல்லு எ வயசு அந்த பையனுக்கு மாடு
ஏன் நீ இவ்வள வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்த ஏழு கழுத வயசாயிச் உனக்கே
அதே பண்ணலாம்னு பாத்தே என் சொன்னே என்ம் என்னா என்ம்மா என்னையும் இன்னமும் கால்யாணம் பண்ணாம இருக்காரு
ஐய்யேயா அவரு
ஹாஉங்க உங்க சொந்தக்காரராத உங்க சொந்தக்காரர்ரா தான் வருவா அவே கண்டன ஒரு கார அவ முருகச அவர் சொந்தக்கார அவங்க
சரி அப்படியே பாத்தா அவருக்கு நுப்பது வயசு இருக்கு மேனே முப்பத்தஞ்சு வயசு யாருநூ இல்லா இப்பல்லா இந் புல்லிங்கள்ல பது இருவத்நாலு இருவத்தஞ்சு கல்யாணம் பண்றாங்க பயலுக புள்ளா இந்த இவருக்கு எப்படி பொண்ணு கெடைக்கும்ங்கிறே
அது பயங்கரமா அளைஞ்சகிட்டு இருக்காங்கிய அவன் கிடைக்கவே இல்ல அஹ் இது பல்லசுத்துல கண்டனூர்லதா இருக்கியா
மேட்னி மோனிலய பாக்க சொல்லு அவருக்கு அதுலதா பொண்ணு கிடைக்கும் அதுலதா நீ பொண்ணு கிடைக்கும் இ இ இந்த ரேஞ்சல இருக்கவங்க அங்கதா போவாங்க பொண்ணுங்களுஞ் செரி பசங்களுஞ் செரி
ஹா இல்ல அங்கனா அப்ளை பண்ண வச்சிருக்கேன் மேட்ரி மோனி வல்லம்பர் மோனனு ஒண்ணுதமா உம் சொத்துன்னு இல்லல அதுவும் இல்ல அவன் அதுவும் இல்லல்ல சொத்துவும் கிடையாது அவன்ட
அதுவும் இல்லயா
உம் கட ஒன்னு வச்சிருக்கே சங்கரா ஸ்நாக்ஸ்னு ஒண்ணு வச்சிருக்கே ஸ்நாக்ஸ் கட சங்கரா ஸநாக்ஸ்னு கட ஒ ஹ சொல்லவந்ருக்கே கண்ணனூர்ல ஒத்திக்கு இருக்காங்க வீடு அம்மா மட்டு்தா அப்பா கிடையாது அப்பா இறந்து ஒரு வருஷ ஆச்
ஹ்
உம் நல்ல பய ஆன எந்த பழ ஆஆ தண்ணி கிண்ணேஸ் தண்ணி சிகிரெட் எதுவுமே கிடையாது அதுக்கு நான் கேரண்டி விடலாம் ஏன்னா அவ என்ன மாதிரி
அய்யோ பொண்ணு அதைக் இன்னு என்ன பண்றது தெ செரிஅண்ணே பிறகு கூப்பிடுவோம்
குகுள் சரி ச சரி ஓகே பாய்